ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் பா நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
இருக்க ஆனா ஒரு மாதிரி எனக்கு குழப்பமா மன அழுத்தமாவே இருக்கு இப்ப என்னோட சூழ்நிலைகள் எல்லா அடுத்தடுத்து நீங்க பண்ணதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா யாராவது பேச கெடச்சிட்டாங்க அப்டிங்கற மாதிரி உங்கள்ட பேசினா சில குழப்பங்கல்லா தீருமா எனக்கு கொஞ்ச ரிலாக்ஸ் ஆகுமாங்கிற மாதிரி இருக்கு முதலாவதா பாத்தீங்னா இப்ப சமீபத்துல தா கொழந்த பொறந்துச்சி குழந்தை அழுதுட்டே இருக்கறது இந்த பிரெக்னன்சி ஹாஸ்பெட்டல் அடுத்து வந்தது இதெல்லா எனக்கு ஒரு மாதிரி என்னமோ ஒரு அடைப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இது எனக்கு தா இப்டி இருக்குமா இல்ல எல்லாருக்கு இருக் குமா
நல்ல சந்தேகம் தோழி நிச்சயமா நா உங்களுக்கு விளக்கம் தர குழந்தைக்கு எவ்ளம் மாதமா ஆச்சி தோழி
இப்பதா ஒரு ஒன்பது மாதங்கள் ஆகுது
சரிங்க தோழி சரிங்க நா சில கேள்விகள் மட்டு உங்க கிட்ட கேக்ற அதுக்கு பதில் மட்டு சொல்லுங்க நிச்சயமா அதை தொடர்ந்து நா உங்களுக்கு நல்லா ஆலோசனை தர இரவில் உங்களுக்கு சரியான முழுமையான தூக்கம் கிடைக்கிறதா
இல்ல தோழி இப்ப குழந்த என்னன்னா பகல்ல தூங்கிடுது நைட்ல நம்ம எல்லா வேலையு முடிச்சிட்டு தூங்கும்போது தூங்காம அழுதுட்டே இருக்கு நா தனியா அமத்துற மாதிரி இருக்கு
நிச்சயமா தோழி ரெண்டாவது வந்து பாத்தீங்னா நீங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தவிர மற்ற உணவுகள் வந்து குடுக்றீங்ளா இல்ல தாய்ப்பால் மட் ட்டுமே நீங்க வந்து குடுக்றீங்ளா தோழி
ல் ஏ குழந்தைக்கு வந்துட்டு எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்றோ எனக்கு கொஞ்சோ ஒடம்பு முடியா போனதுனால மூன்று மாதங்கள்ல இருந்தே தாய்ப்பால் சுத்தமாவே இல்லாத சூழ்நிலை வந்துட்டு அப்ப வேற வழியே இல்லங்கிற கட்டத்துள்ள நாங்க வந்துட்டு மருத்துவர் தா எங்களுக்கு வந்துட்டு புவுடர் பால் குடுக்க ஆலோசன செஞ்சாரு அதுதா இப்ப பெரிய சிக்கலா இருக்கு நார்மலான குழந்தனா அழுதா நம்ம தூக்கி பால் குடுத்து தூங்க வச்சிட்டு நம்மளு தூங்கிர்லா இது பவுட்ரு பாலுங்குறதுனால அந்த குழந்த எழுந்துருச்சிட்டுனா அதுக்கு அந்த பவுட்ர ஆத்தி குடுக்றதுக்குள்ள ஒரு கத் த்து கத்தி அடங்கிர்றா
நிச்சயமா தோழி நிச்சயமா இது வந்து பாத்தீங்க அப்டினா நம்ம என்ன சொல்லுவோ அப்டினா பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய மன அழுத் தங்குற வ வகையில வந்து வருது தோழி இது உங்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு இருவது சதவீத பெண்களுக்கு வந்து இது வந்து வரு இந்த பிரச்சனை ம முழுக் யாருக்கு வரு அதிகமா வரூன் பாத்தீங்கனா மனதளவுல பலம் குறைந்தவர்களுக்கு வந்து இந்த டிப்ரஷன் வந்து அதிக அளவுல பாத்துருக்கோ தோழி அதாவது மிகவும் தைரியமான ஒரு கரடுமுரட் டான பெண்கள் வந்து இத வந்து எளிமையா கடந்துருவாங்க இப்டி ஒரு பிரச்சன இருக்குங்றது கூட அவங்களுக்கு வந்து தெரிய வராது ஆனால் அ மனதளவுல நம்ம வந்து தைரியமா இருந்தாலும் மென்மையான மென்மையான் ன குணமுடைய பெண்களாக இயற்கையிலேயே இருந்தோ அப்டினா அவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் வருது தோழி இதுல உங்ளுக்கு இருக்ற சந்தேகத்த தொரந்து கேளுங்க நா ஒவ்வொன்னா தெளிவுபடுத்துறே
சொல்ற தோழி அது இல்லாம என்னோட பிரச்சன என்னனா நாம வந்துட்டு நாங்க த திருமணமானதுலேர்ந்து பிரசவத்திற்கு முன்பு செரி குழந்தை பிறந்தும்பெரி நாங்க தனி குடுத்தனம் நா ஏ கணவரோட வேலை நிமிர்த்தமா அவங்களோட தனியா இருக்குற சூழல்னால குழந்தை பிறந்து ஒரு இரண்டு மாதங்களுக்குள்ளாகவே தனி யாய் அழச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்ட கொழந்தய அதுதா எனக்கு இப்ப காரணமோனு தோணுது ஏனா சமையல் பாக்குறது வீட்டு வேல குழந்த அப்டினு வெளி உலகத்தையே பாக்காம ஒரு அழுத் தத்துல இருக்குற மாதிரி இருக்கு தோழி இது யாராவது தொணைக்கி வச்சிக்டா கொஞ்சோ எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா இல்ல இது நாதா காரணமா
இல்ல இல்ல தோழி இப்ப ஆட்கள் கூட இருக்குறது இல்லேங்குறது வந்து பிரச்சனை கிடையாது உங்களுக்கு வந்து மன அழுத்தம் இருக்குறனால உங்களுக்கு வந்து நீங்க தனிமையா உணர்றீங்க இத போக்குறதுக்கான மூன்று முக்கிய வழிவகைகள் என்ன அப்டினா நமக்கு வந்து இப் ப இருக்குற சூழ்நிலைலுகில்ல பெரியவர்கள் உங்களை நல்லா புரிஞ்சுகிட்ட பெரியவங்க அது உங்க அம்மா அப்பாவா இருக்லா இல்லையென்றால் அவர்களுடைய தாய் தந்தையரா இருக்லா உங்கள் மனதளவில் நெருக்கமானவங்க எதோ ஒரு பெரியவங்கள வந்து வீட்ல வெச்சிட்டு அந்த குழந்தைகள வந்து அவங்க அதிக அளவுல ஒரு ஒரு மாதங்கு கால மட்டு அவங்க கிட்ட அதிகமா இருக்குற மாரி பாத்துக்கிட்டு உங்களுக்கு முதல முழுமையான தூக்கம் வந்து வேணு தோழி ஏனா நிச்சயமா வந்து பாத்தம்னா இந்த மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் தூக்கோ இது ஏற்படுறதுக்கு காரணோ என்னானா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலென் சுன் சொல்லி சொல்லுவாங்க நமக்
ஓ சரிங்க தோழி ஆ சரிங்க தோழி நீங்க சொல்றது போல எனக்கு தூக்கம் இல்லாதது என்னனா ஒரு இரவு நான்கு மணி அளவுல விடியதாரம்லா வந்து சினா ஒரு மாதிரி சுத்தல் மாதிரி வந்துருது அடுத்ததா குழந்தைக்கு இந்த பவுட்ரு பால மட்டுமே நம்பிட்ருக்றதுனாலதா அந்த மாரி பத் அழுகுறானோன் தோணுது இப்ப ஒன்பது மாத குழந்தனா என்ன மாதிரி உணவுகள குடுக்கலா தோழி
ஒன்பது மாத குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கனா நீங்க ஆறு மாதத்துல் இருந்தே நம்ம வந்து ராய் கூழ் கஞ்சி வந்து நம்ம குடுக்லா தோழி ஆ திட உணவுகள்ல வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஆவில வேக வெக்ககூடிய இட் லி தரலா தோசம் வந்து தரலா சாதோ வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மசுச்சு காரோ இல்லாம பருப்பு தனியா வேக வெச்சு சிறிதளவு நெய் பயன்படுத்தி நல்லா மசிச்சு நம்ம வந்து குடுக்க ஆரம்பிக்கலா வேக வைத்த காய்கறிகள் வந்து குடுக்க ஆரம்பிக்கலா பழங்கள்னுடைய சாறுகள் வந்து குடுக்க ஆரம்பிக்கலா தோழி இந்த மாத்ரி சத்தான உணவுகள் ஒண்ணுக்கு பின் ஒன்னா நம்ம தொடர்ந்து குடுக்கும்போது அவர்கள வந்து ஆரோக்கியமா பாத்துக்கலா தோழி
நிச்சயமா நா முயற்சி செய்றே ஏன்னா நா வந்துட்டு எனக்கு யாரு பக்கத்துல இருந்து குழந்தைக்கு இத குடுக்கலா இத குடுக்க வேண்டான்னு சொல்றதுக்கான ஆட்கள் இல்லாததுனால நா தயக்கத்திலேயே எந்த உணவா இருந்தாலு குடுக்க பயந்துட்டு ஏன்னா குடுத்துட்டா குழந்தைக்கு ஏதாவது ஒடம் முடியாம பேய்டுமோங்குற பயத்திலே ஏன்னா ஒரு நாள் எனக்கு சமீபத்துல குழந்தைக்கு இரவுல வந்துட்டு தூக்கம் இல்லாம ஒரு மாத்ரி அழுதுட்டு இருக்கும் போது வாந்தியெடு எடுத்குறது அந்த மாத்ரி ஆயிட்டு அதுல ரொம்பவே நா பயந்துட்டே அத்னால குடுக்கல தோழி நிச்சயமா இனிமேல் குடுக்குறே எனக்கு வுன்னொரு சந்தேகம் என்னன்னா எனக்கு ஏ எதேனும் மருத்துவரை தொடர்பு கொண்டு ஆலோசனை எடுக்கணுமா ஏன்னா அடிக்கடி நா ரொம்ப தனிமையா உணர்ற மாதிரி இருக்கு நம்மள யாருமே பாக்கல அப்டிங்கிற மாத்ரி சிந்தனைகள்ல்லாம் வருது இது வந்துட்டு என்ன ஏதாவது தவறான சிந்தனைக்கு கொண்டு போகுமோன்னு தோணுது இது ஏன்னா கணவரு வேலைக்கி போய்றாங்க காலைல போனா இரவுதா வர்றாங்க ஒரு பேசுறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி சூழல் இத நா மருத்துவர போகணுமா இல்ல தனிப்பட்ட முறையில என்னோட மனச மாத்திக்க வழிகள் இருக்கா
இல்ல தோழி இது வந்து ஒரு ஒரு வாரோ பத்து நாள் அப்டிதா அப்டின்னா சரி தோழி பட் இதுவே ஒரு இரண்டு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் காலம் நீடிக்குது அப்டின்னா நிச்சயமா வந்து மருத்துவ ஆலோசனை வந்து எடுத்துக்கிறது நல்லது தேவைப்படும் பச்சத்தில் அவ்ங்க வந்து ஒன் று இரண்டு மாத்திரைகள் வந்து அவங்க தருவாங்க ஒன்னு வந்து பெரும்பாலும் அமைதியான தூக்கத்தை குடுக்க கூடியதாகும் இரண்டாவ்து வந்து நம்மளோட எண்ணங்களை ஆ எண்ணங்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆ மருந்துகளாகவும் இருக்கும் ஆனா நம்ம தாய்ப்பால் குடு குடுக்காதனால ப்ரச்சன இல்ல தாய்ப்பால் குடுக்குறோ அப்டின்னா அதுக்கு தகுந்த மருந்துகள மட்டும்தா உட்கொள்ளணு இல்லன்னா அந்த குழந்தையு சேந்து தூங்குற மாதிரி ஆயிரு இல்ல எனக்கு மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதுல வந்து விருப்பம் இல்ல ஆனா நா இதுல இருந்து வெளில வரணு அப்டின்னா இன்னொரு இயற்கை மு முறை வந்து இருக்கு அது வந்து என்னன்னு பாத்தீங்ன்னா யோகா அல்லது தியான வகுப்புகளுக்கு செல்லும் பொழுது நிச்சயம் அங்க வந்து அங்கயு ஆலோசனைகள் வந்து வழங்குவாங்க ஆன்மீக ரீதியா வழங்குவாங்க அப்றோ அப்ப வந்து நம்முளுடைய மனதளவு வந்து பலம் அதிகரிக்கு மன பலம் அதிகரிக்கும் போது உடல் பலமும் அதிகரிக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம சத்தான உணவுகள வந்து எடுத்துக்கணு தோழி பிரசவத்துக்கு அப் ப்றோ நிறைய சத்துக்கள யழந்து எழந்திருப்போ அதையு நம்ம சத்தான உணவுகளையு மா மாத்திக் கொள்ளும் போது இயற்கையாகவே இதுல இருந்து விடுபடலாம் தோழி
ஓ நீங்க சொல்றது புரியுது தியான வகுப்பு யோகால்லா சொல்லணும்னா நம்ம வந்துட்டு குழந்தைங்க வச்சுக்க ஒரு ஆள் தேவப்படுவாங்கல்ல அது ஒரு ப்ரச்சன இருக்கு எனக்கு ஆனா இதுலேர்ந்து ஏதாது விடுதலை இப்ப அந்தண்ட அதாது குழந்தை வளர்பு நா சுமையா சொல்லல இந்த தனிமைங்கிற ஒரு பிரச்சனதா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு இத என்ன மகிழ்ச்சியா வச்சுக்க வேற ஏதாவது வீட்ல இருந்தே வழி இருக்கா தோழி ஆ எனக்கு வந்து ஒரு பாட்டு கேக்குறதுங்கற மாதிரி விஷியோ கூட கோ புடிக்கு எனக்கு அந்த மாதிரி இல்ல ஒரு பு புத்தகம் படிக்கிறது இப்டி ஏதாவது பண்ணிக்கலாமா இல்ல நா வீட்ட விட்டு வெளில போயி மற்றவர்கள பார்ப்பதுதா ஒரு நல்ல தீர்வா இருக்
இல்ல தோழி இப்ப வந்து யோக முறை அப்டிங்கற து நம்ம போயி ஒரு எடத்துல தா கத்துக்கணு அப்டினு எல்லா கெடையாது இப்ப எல்லாமே சமூக வலைத்தளங்கள்லயே வந்துருச்சு அந்த வலைத்தளங்கள்லயுமே வந்துட்டு நமக்கு நெறைய ஆலோசனைகள் குடுத்து நமக்கு மனநல வகுப்புகள் வ ந்து நடத்துறாங்க அந்த வகுப்புகள்ல நம்ம வந் து சிறிதளவு கவனம் செலுத்துனா அது தொடர்பான புத்தகங்கள் நம்ம வாங்கி படிக்கலா நம்முடைய கவனத்த வந்து வேற எதாவது நமக்கு பிடித்த காரியங்கள்ல வந்து செயல்படுத்துறனால கொஞ்ச கொஞ்சமா மீண்டு வரலாம் இருந்தாலும் யாராது பெரியவருடைய துணை வந்து வீட்டில் சிறிது காலத்துக்கு இருக்கிறது வந்து சாண்ட சிறந்தது தோழி
நன்றி எனக்கு இருக்குறதுல அடுத்து ஒரு வருத்தம் சந்தேகம் என்ன குழப்பம் எதுனாலு சொல்லலா அது இருக்குறது ரொம்ப என்னன்னா இப்ப முதல் குழந்தைல இந்த மாரி என்னோட பிரசவத்தின் போது செரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமு செரி ஏற்பட்ட இந்த அனுபவங்கள் வந்து எனக்கு மற்றொரு குழந்தைங்கிற ஒரு சிந்தனயே இல்லாத அளவுக்கு போகுது இது வந்துட்டு உன்னொரு குழந்தங்கும் போது ஆ எவ்வளவு கால இடைவெளி இருக்கலா அப்ப வந்துட்டு ஒரு இரண்டு குழந்தைகளுக்கு மன ஒரு புரிதல் இருக்கு அப்டி இல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி மனதளவுல பாதிச்சிருக்கவங்க அடுத்த கொழந்தனை பற்றிய சிந்தனை இல்லாம இருக்கறது நல்லதுங்ளா தோழி
இல்லல்ல தோழி இது வந்து இயல்பு தா இது வந்து பயப்பற அளவுக்குல்லா ஒண்ணு இல்ல ஒரு ஒரு வருடம் ஒன்றை வருடம் தாண்டும் போது இயல்பாகவே உங்களுடைய மனசும் உடலும் வந்து பல ப்பட ஆரம்பிக்கு அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து நிச்சயமா நீங்க வந் து இரண்டாவது குழந்தைகள பத்தி ஆலோசிக்கலா பட் எங்ளுடைய கருத்து வந்து என்ன அப்டின்னா மனதளவில் பலவீனமா இருக்கக்கூடிய பெண்கள் குறைந்தது இரண்டு அல்லது இரண்டரை ஆண்டுகள் வந்து இடைவெளி விட்டு இன்னொரு குழந்தைக்கு முயற்சி செய்வது பெண்களினு டைய உடம்புக்கு மனதுக்கு வந்து நிச்சயமா ஒரு ஆரோக்யமான தன்மைய வந்து குடுக்கு தோழி ஏன்னா இதுல ஆண்களுடைய ப பங்களிப்ப விட பெண்களினுடைய பங்களிப்பு பெண்களுக்கு தா எல்லா மா ற்றங்களுமே ஏற்படு அதனால நிச்சயமா ஒரு இரண் ரை ஆண்டு காடங்கள் இடைவெளி விடுவது சாலச் சிறந்தது
நீங்க சொல்றது ரொம்பவே நல்லது ஏன்னா ஆண்களை பத்தி நம்ம கருத்தில் கொள்றத விட இப்போ நம்மளோட குடும்ப சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலை இந்த வளர்க்கறதுல உள்ள அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க ஒரு எத்தன குழந்த இருந்தாலு செரி தாத்தா பாட்டி மாமனார் மாமியார்னு ஒரு முத் த கொழந்தை கூட ரெண்டாவது கொழந்தைய பாத்துக்குறதுன்னு இப்டியே அனைவரும் ஒரு ஒற்றுமையா அனுசரிச்சு போயிடுவாங்க இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே தனிக்குடும்பத்தை நோக்கி போயிட்றோ குழந்தைங்களுமே இப்ப மூத்த குழந்தையா இருந்தாலுமே அவ மூணு வயசுக்குல்லா கொண்டு போய் எல் கே ஜி இந்த மாதிரி சேர்த்துட்றோ அப்ப எப்டி இருந்தாலுமே மீண்டும் நம்பளே அதுக்குள்ள போறோங்கும் போது நமக்கும் கொஞ்சோ மனதளவுள ஒரு வெளி உலகத்தைல்லா பாத்துட்டு ஒரு இட போய் வந்தது மீண்டும்னா கொஞ்சோ பக்குவப்படுத்திக்க நேரம் கிடைக்கும் தான ஏன்னா எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி தோணுது
ஹலோ தோழி கேக்குதுங்களா ஆ நிச்சயம் தோழி அதுதா நான் சொன்ன மாதிரி ஒரு இரண்டரை ஆண்டு காலம் இடைவெளி வி ட்டு நம்ம வந்து மேற்கொள்வது நல்லது தோழி
ஓ சாரிங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல கணவரோட பங்கு என்ன இருக்கணு நினைக்கிறீங்க நா இந்த அளவுக்கு அழுத்திற்குள்ளாயிருக்கன்னா அவங்களோட ஆறுதல் இல்ல ஒரு அரவினைப்பு இல்ல குழந்தைய பாத்துக்கறதுல ஒரு உதவி இருந்திருந்தா அந்த சிக்கல்கள் எனக்கு குறையுமா
நிச்சயமா தோழி அவங்க வந்து உங்கள அழைச்சிட்டு ஏதாவது ஒரு இயற்கை சூழ்ந்த இடங்களுக்கு போவது வந்து சால சிறந்ததா இருக்கு குழந்தைகள்ல பாத்துக்கறதுல அவங்களு வந்து நிச்சயமா சரி பங்க வந்து எடுத்துக்கணு அந்த மாதிரி எடுத்துகும் போது நிச்சயம் உங்களுக்கு மன அழுத்தம் வந்து குறையும் உங்களுடைய வேலை பழுவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் தோழி
நிச்சயமாக நீங்க
இன்று பல தகவல்கள நம்ம வந்து பகிர்ந்துகிட்டோ மீண்டும் அடுத்த இதுல நம்ம பேசுவோம் தோழி நன்றி வணக்கம்
நன்றி தோழி